சாப்ட்டாச்சா
ஹலோ வணக்கம் கேக்குதா
ஆ செரிங்க ச பேசிக்கலா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டாச்சுங்க
என்ன சாப்ட்டீங்க
ம் பீஃப் பிரியாணி
பீஃப் பிரியாணியா
ம்
ம் நா வந்து மீன் கொழம்பு சாப் மீன்
ஆ ஓகே ம் வேற என்ன வேல எப்டி போகுது உங்களுக்கு வீட்லயே ஒர்க்கா வீட்ல வீட்ல ஒர்க்குங்களா
ஆமா ஆமா
ஆ ஓகே ஓகே நம்ப காடா செப்லு கட
அப்டியா செரி செரி அப்றோ எத பத்தி பேசு லா என்ன டாப்பிக்
ஆ எங்க எங்க எங்கேயா வெளிய போனீங்களா டூர் கீரு அந்த டைமுக்கு எதாது சீசன் டைம் எங்காது வெளிய போனீங்களா
நா வந்தா இப்போ நா வந்து இப்ப எங்கியும் போலயே ஏனா எனக்கு இப்பதா கொழந்த பொறந்து இருக்கு அதனால எங்கியு போக முடியல
ம் ம் ஆணா
என்னது என்னது பெண் குழந்தை
நல்லா அதிர்ஷ்டதாரிதா பரவால்ல ம்
ம் ம் நன்றி நன்றி உங்களுக்கு கல்யாண ஆயிடு ச்சா உங்க வாழ்க்க எப்டி போயிட்ருக்கு
ம் அதே போரு
ஏ என்னாச்சு
ம்மா போர் அவ்ளதா
ம் திருமணோ ஆயிடுச்சா உங்களுக்கு
ஆ ஆயிடுச்சு ஆயிடுச்சு
ம் அப்புற எதுக்கு போரு சொல்றீங்க மனைவி கூட நல்லா ஜாலியா இருங்க பசங்க இருக்காங்களா
ஆ பொண்ணு
ம் செரி செரி
எங்க அத உட இவுங்ககிட்ட தா அதிகம் மேல டைம் பாஸ் பொண்ணுக்கிட்ட போ டைம் பாஸ் போவு அப்பறம் அந்த கியி கிளி இருக்கு வீட்ல
ம் ம்
ஒரு ரெண்டு சேட்ட பண்ணிக்கிட்ருங்க அவுங்கிட்ட சண்டாச்சுன்னா வந்து வெளாடுவா எங்கிட்ட பைனாப்பிள் கிளி
செரி செரி ஒரே பெண் குழந்தையா உங்களுக்கு
ம் ஆமா மா
ம்
ஃபர்ஸ்ட் இப்பதா ஸ்கூலுக்கு போகுது எல் கே ஜி
ஓகே ஓகே சொல்லு சொல்லு
ம் நா என்ன தமிழ் அப்டியெல்லா செய்ங்க
என்னது புரியல
பிரியாணில்லா செய்ய தெரிமா உங்களுக்கு
கொஞ்சோ தெளிவா சொல்லுங்க
பிரியாணி செய்ய தெரியுமா கேட்ட
ஆ ஆ செய்ய தெரியுமே
செய்ய தெரியுமா என்னென்ன போடுவீங்க
ஏன் உங்களுக்கு தெரியாதா
எனக்கு தெரியாது அதா கேக்குற
என்னன்ன போடுவனா பீஃப்ல கூட செய்வ மட்டன்ல செய்லா பிரான்ல செய்லா
ஏங்க நா அப்டி கேக்ல அப்டி கேக்கல என்னென்ன மசாலா போட்ற கேட்ட டா போடுவீங்ளா அப்டின் கேக்குற
ஓ டெஸ்ட் பண்றீங்ளா கரெக்டா இல்லயா இருக்கானு
ம்
ம் என்ன ஃபர்ஸ்ட்டு ஆயில் போடணு அதுக்கப்பற லவங்க பட்ட ஏலாக்கா தேவையான அளவு வெங்காய நல்லா க்ரவுன் க்ரவுன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கு ஃப்ரை பண்ணனு
ம்
அதுக்கப்பற இஞ்சி பூண்டு பேஸ்ட் நா செய்ற மாரி சொல்ற ஓகே வா அ அதுக்கப்பற தக் காளி தக்காளி பச்ச மொளகா கொத்தமல்லி புதினா போ போடுவே அது நல்லா மசி கொஞ்சோ மசுஞ்சதுக்கு அப்பற நா சிக்கன்ல வந்து கொஞ்சோ மசாலால்லா போட்டு மேக் மேக்னேட் பண்ணி வச்சு ப நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போடுவோல ஏன்னா அந்த மாரி பண்ணா கொஞ்சோ ஜூஸியா இருக்கு சிக்கனில கூட நல்லா மசாலா இறங்கிருக்
எப்டி எப் எப்டி சொல்றீங்க
இப்ப நம்ம சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்க்கு மசாலா சேக்றோல அந்த மாரி மசாலா ச பிரியாணிக்கு மசாலா சேர்த்து ஊற வச்சிடுவே பிரிஜ்ல வச்சுடுவே இதெல்லா நல்லா கோல்டன் பிரவுன் ஆன து கப் அப்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ம சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு
ம்
திருப்ப தேவையான அளவு மசாலா மொளகாத்தூள் கரம் மசாலா நா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுவே பிரியாணி மசாலா நா யூஸ் பண்ண மாட்டே கரம் மசாலா சக்தி மசாலா தூள்தா இந்த கார மிளகா தூளு. சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா கொஞ்சோ தயிர் போட்டு
ம்.
லெமன் போட்டு நல்லா இது பண்ணி அதுலியே சிக்கன்லியே தண்ணி விடு அதனால் நா தண்ணி யூஸ் பண்ண மாட்டே அதிகமா.
ஓ த்து சிக்கன்ல் தண்ணி வெச்சு அப்டியே ஊத்துவிங்ளா?
இல்ல நா தம் பிரியாணி செய்வே‌. அது அது அப்டியே வெந்துடு இல்லையா அத ஆஃப் பண்ணி ஓரமா வெச்சுட்டு இன்னோரு‌‌ குண்டான்ல்ல வந்து எப்டி தண்ணி அதுல கொஞ்ச உப்பு அது அரிசிக்கு தேவையான அளவு உப்பு
ம் ம் ம்.
கொஞ்சோ சீரகமு புதினா கொத்துமில்லி போட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கணு அந்த தண்ணி அப்டே கிரீன் கலர்ல ஆயிடு. கொதிக்கிற தண்ணில அந்த பாஸ்மதி அரிசி போட்டு கொஞ்சோ ஹாஃப்பாயில் சொல்லுவாங்க இல்லியா
ஆமாமாங்
அந்த மாரி இருக் இருக்கும் போது அது ஃபுல்லா வடிகட்டிட்டு ட்ரையா இந்தக் இந்த பக்கோ கிரேவி மாரி செஞ்சோ இல்லையா அதெல்லா ஒரு கிண்ணத்துல எடு த்து வெச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கிரேவி போடு போடுவே இன்னொரு லேயர் அரிசி அந்த மாரி லேயர் லேயரா போட்டு லாஸ்ட்டா கொஞ்சோ பால்ல பூந்தி பூந்தி பவுடர் கலக்கி பூந்தி பவுடர் கல கி பவுடர்பா அதுக்கலக்கி
அ அ
அது போட்டு தம்போட் தம் குடுப்பே ஒரு ஃபிஃப்டீன் மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு
ம் ம் சாப்ட்டு பாத்தா நல்லா இருக்குன் நெனக்கிறே ம்.
நல்லாதா இருக்கு ஏன்னா எங்க வீட்ல எல்லாரு நா பிரியாணி நல்லா செய்வேன் சொல்லுவாங்க. பிரியாணி மட்டு இல்ல ஆஜூஷ்வல் எல்லாமே நல்லாதா செய்வே.
அ அ. ம் நல்லாந்தா சூப்பர்தா பெண்களுக்கு வந் து என்ன அமையுதோ இல்லையோ சாப்பாடு அமைஞ்சாலே போது. அது நல்ல ஒரு குட் இதுதா.
நீங்க தப்பா சொல்றீங்க. பெண்கள் நல்லா சமைக்க கத்துக்குனாவே போது ஆண்களுக்கு எந்த பிரச்சனையு இருக்காது.
அப்டி சொல் ஆமா நிம்மிதியா சாப்பல்லா மனுஷன்ருந்தா ஒரு டென்ஷன் வந்த நல்லா சமைய் சாப் டாவே போது ஆமா கரக்ட்டுதா. ம் இந்த சினிமாக் எங்கயாது போனீங்ளா கருப்பம்படோ. சினிமா கருப்பா படோ வஞ்ச்சுல்ல கருப்பு
இல்ல இப்ப எங்கியு அதா சொன்னே இல்ல எங்கியு போக முடில இனிமேதா போணு.
ம் நாங் இந்திதுக்கு போயிட்டு வந்தோ கருப்படோ. பாத்தோ நல்லாந்ச்சி படோ ஃபேமிலியோட போனோ படோ நல்லாந்ச்சி. திடீர்னு திடீர்ன் நைட்டு ஒரு ஸ் முடியு சீன்ல வந்து மூணு பேருக்கு சாமி புடிச்சிருச்சி.
உண்மையாவா வந்துச்சு சும்மா நடிச்சாங்களா?
உண்மியா வந்துருக்கு மூணு பேருக்கு அத உட்டு தியேட்டர்லியு வந்துருக்கு அந்த லாஸ்ட் சீன் ஒரு பாட்டு வரும் பாருங்க நல்லா முடியு சீனு அந்த சீன்னு சாமி வர்ற மேர்ருக்கு அவுங்குளுக் பாத்தா அத வந்து மூணு பேர் சாமி புடிச்சிச்சி.
ம் என்ன ஃபோன்ல பாக்ற சும்மா நேர்ல பாத்த மாரி சொல்றீங்க
ஆ
இல்ல ஃபோன்ல பாக்றதல்லா நேர்ல நெஜமா நடந்த மாரி சொல்றீங்கன்னு கேக்றே
இல்ல சரி தேட்டர்ல் போய் பாத்த தேட்டல போய் பாத்த பாக்குபோதுதா லாஸ் சீன்ல வந்து அந்த சாமி மூணு பேர் புடிச்சிருக்கு அந்த மூண் பேர் படிச்சுந்து எல்லா கை புடிச்சு இது பண்ணி அ ஒக்கார வச்சு இது பண்ணி அவ்ள இது பண்ணாங்க சமயா எ பயந்து எங்க வீட்லா பயந்ட்டாங்க அதா கேட்டே நீ அங்க போய் ஒக்காந்தா என்ன ஆயிருக்குன்னா வெளிய ஒடிருப்பே
ம் செரி சரி அப்றம் வேற எங்கல்லா போனீங்க
நா ரெண்டாவதா போனது இதுக்கு போயிருக்கே அது ஏற்காடு
ஏற்காடா
ம்
ஃபேம்லியோடயா ஃப்ரெண்ட்ஸ்ஸோடயா
இது மொத்த ஃபேமிலி
ஓகே ஓகே
அண்ண ஃபேமிலி தங்கச்சி ஃபேமிலி இந்த ஃபேமிலி எல்லா செர்ந்து போனோ
செரி செரி
நல்லா ஜாலியா போய்டு போய்டு வந்தோ நல்லா என்ஜாய் பண்ணோ நல்லா இருந்ச்சு சுத்தி பா நறைய எடம் இருந்ச்சு
ம் ம்
ஆ ஓர் எட்துல கொஞ்ச வெயிலா இருந்தாலு ஒரு எட்த்துல குளுரு
செரி செரி
ம் நீங்க தான் எங்கேயு போல பாவோ நீங்க இந்த வஷ்ம் ஃபுல்லா வீட்லயே இருந்டீங்க
ஆமா என் கொழந்த ஒரு சிக்ஸ் மந்த் ஆனதுக்கப்பறம் போவே
ஒ ஆருமாசாமாயிச்சு
இன்னும் ஆகல இப்பதா ரெண்டு மாசம் ஆயிருக்கு
ரெண்டு மாச ஆயிருங்களா ம் பேர் வச்சிங்க பாப்பாக்கு
ஆ வெச்சாச்சு
அ என்ன பேரு பாப்பா பேரு
பாப்பா பேர் வந்து அஃப்ரா
அஃப்ரா அப்ரா அஃப்ரா ஃபாத்திமா வா இல்ல என் பாப்பா பேரு வந்து மிஸ்ரா
முஸ்ராவா
மிஸ்ரா மிஸ் மிஸ்ரா மிஸ் அ மிஸ்ரா அது வந்து சொர்கத்தில் பூ பேரு சொர்கத்துல வந்து ஒரு பூ இருக்குமா அந்த பூவோட ஒளியோட தா அந்த பூவ பூவா அந்த பூவோட இந்த, மிஸ்ரா
செரி செரி
நா ஒன்னு இல்லைனா வேற எங்யாது போற ஐடியா இருக்கா ஐடியா வச்சுடிங்களா போறதுக்கு
இப்ப வேற எங்கேயு இல்ல இப்ப அம்மா வீட்லருந்து மாமியார் வீட்டுக்கு போற ஐடியா தா இருக்கு
அது என்ன மாமியார்ட்ட போனபடி சிரிக்கிறீங்க
இல்ல சொல்றே ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்து மூணு மாச ஆக போது
அ
உங்க போகல்யா
இல்ல இங்க சிரிக்கிறமே அங்க சிரிக்கறதுக் வரலன தெரிலையே
அப்டிலா இல்ல எங்க அம்மா எப்டியோ அதே மாரி தானே எங் எங்க மாமியாரு வேற வேற ல்லா நா நெனக்கல
இதனால வேற ஆரு மனசுலச்துச்சது உள்ளுக்குல வேற இருக்காதா
அது சில பேர் இருப்பாங்க எனக்கு என்ன தோணுதோ அதுதா
ஓ கேட்டு நல்ல விஷ்யொ ஏன்னா நல்லதா நெனச்சா நல்லதே நம்ளுக் தா என்ன சொல்லிரு உண்மதா
சரிங் சரி ஆமா டைம் முடிய போது பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ
ம் தேங்க்யூ